ஹலோ
வணக்கம் எப்டி இருக்கீங்க?
வணக்கம் நா நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க?
நானு நல்லா இருக்கே
அப்றோ என்ன பண்ணிட்ருக்கீங்க வீட்டு வேலைலா முடிச்சு முடிச்சாச்சா?
வீட்டு வேலையெல்லா எல்லா வேலையு முடிச்சாச்சு நீங்க எல்லா வேலையு முடிச்ட்டீங்ளா பையங்கள தூங்க வச்ட்டீங்களா?
ஆ ஒரு பைய தூங்கிட்டா இன்னொரு பைய அவுங்க அப்பா வந்தாதா தூங்குவேன்னு சொல்லி இப்பதா உக்காந்துருக்கிறே
இன்னுமா தூங்காம இருக்கா சின்ன பையே
ஆமா இன்னும் தூங்கல அது அவுனுக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு போட்டு போற ஒயிட் யூனிஃபார்ம் இன்னு வாஷ் பண்ணாம இருக்கு அத அவுங்க அப்பா வாஷ் பண்ணிட்டு இருக்காரு அவே உக்காந்துருக்
நல்ல குடும்பம் ஏ நீங்க தொவைக்கமாட்டீங்களா
இல்ல நானு தொவைக்கணு தொவைக்கணுன் நெனச்சே அதுக்கப்றோ அ சேரி குளிக்கிறதுக்கு முன்னாடி தொவச்சாதா அந்த குளிக்கிறப்போ எடுத்து த்து தொவச்சாதா அ த்து மறந்துருவே அப்புறோ இன்னிக்கு எடுத்துட்டுபோவ நெனைச்ச இன்னிக்கு க்கு மறந்துட்டே அதுக்கப்புறோ வெளியில போய்ட்டு வந்தோன் சொன் சொன்னேன்னா அது பாத்தீங்கன்னா டைம் ஆயிருச்சி அப்புறோ தூங்காம இரு ப ஒரு பையனுக்கு வந்து கொஞ்சோ ஒடம்பு சரியில்ல அவே தூங்காம இருந்தா அதா அவ சரி நீ அவன தூங்க வையி நா பாத்துக்கறேன் சொல்லிட்டு அவரு பாத்து
நல்லது நல்லது ஆமா இப்பிடிதா வந்து ரெஸ்பான்சிபிட்டி எடுத்து ரெண்டு பேரு சேந்து பண்ணனு அப்பனாதா அது நல்லா இருக்கு ஒரே ஆளா பண்ண மென வேலைக்காரவங்களா பண்ணிட்டே இருக்கதுக்கு
ஆ ஆமா கண்டிப்பா அப்புறோ நாளைக்கு வேற பசங் பசங்கள ஸ்கூலுக்கு வேற அனுப்பணுமா இன்னிக்கு நேரோ ஆயிடிச்சி காலையில எந்திரிச்சி பண்றது ரொம்ப கஷ் கஷ்டமா இருக்கு நம்ம வந்து கொழந்தைங்கள இருக்கிறப்போ நம்ம ஸ்கூலுக்கு போவோ நம் அம்மா அப்பாமா ஆ நம்மளுக்கு சமைச்சி எல்லா வப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா காலோ அவ்ளோ சீக்கி ஓடி போயிச்சி இப்ப நம்ம கொழந்தைங்க ஸ்கூலுக்கு போறாங்க அந்த அளவுக்கு நம்ம வளந்துட்டோ நெனைச்சி பாத்தீங்கன்னா எவ்ளோ சீக்கிரோ ஓடுது நே ரோ அப்பிடின்ற மாதிரி இருக்கு
ஆமா நீங்க சொல்றது கன்னிஜ நிரந்தரமான உண்ம நாம வந்து சின்ன பிள்ளைல்லா இருந்தோ ஆனா நாமளே வந்து இன்னொரு கொழந்தைய வந்து ஸ்கூலுக்கு அனுப்புற அளவு வளர்ந்துட்டோ அப்பெல்லா வந்து புள்ளைங்க வந்து சொன்னபடி கேக்குங்க ஆனா இப்போ எந்த பிள்ளையு சொல்றபடியே கேக்காது அந்த மாரி போயிர்ச்சி அதுவுல்லாம ஸ்கூல்களுமே வந்து ஃபுட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டைம் டேபிள் போட்டு குடுத்துடுறாங்க இந்த சாப்பாடு தா கொண்டு வரணு அப்பிடின் சொல்லிட்டு அத பிரிப்பேர் பண்றதுக்குள்ளயே போது போதுன்னு ஆயிரு உங்க பசங்க ஸ்கூல்ல அந்த மாரி எதுவு இருக்கா
இல்ல ஏ பையன் ஸ்கூல்ல வந்த பாரு ஏதோ டைம் டேபிள்ல்லா குடுக்க மாட்டாங்க நம்ம என்ன சாப்பாடு குடுக்குறோமோ அதுதா அவுங்க அதெல்லா கொண்டு வர மாட்டாங்க ஆனுமே நானு சோசியல் மீடியாலல்லா பாத் த்ருக்கே அதுலல்லா பாத்தா நெறைய பேர் ஷேர் பண்ணிருக் வாங்க ய இந்த ஃபுட்டு வந்து கொண்டு அதாவதுன்னு ஃபுட்டு சார்ட்ன்னு சொல்லி அவுங்களே போட்டுருப்பாங்க அதாவது இந்த மாரி நெறைய ஸ்கூல்ல இருக்காது அப்போ நம்ம பாத்து நம்ம பசங்களுக்கு செஞ்சி குடுப்போல்ல அதுக்காக அவுங்களுமே சோசியல் மீடியால ஷேர் பண்ணிருப்பாங்க ஆனா இவுங்க கு ஏ பையனோட ஸ்கூல்ல எல்லா அந்த மாரி இல்ல ஆ இப்போ பையனோட ஸ்கூல் படிக்கிறா சொன்னடதா நம்மளோட பள்ளி ஆ கல்லூரி ஞாபகங்கல்லா நம்மளுக்கு வருது நம்மளா சின்ன வயசுல எவ்ளோ ஜாலியா இருந்திருப்போ எந்த ஒரு ஆ அதாவது சமை க்கணு அந்த துணி தொவைக்கணு இத இதுல்லா இல்லாம எவ்ளோ ஜாலியா இருந்திருப்போ நீங்க அத பத்தி என்ன நெனைக்கிறீங்க
ஆமா நம்ம இருந்த காலோ வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோ நம்ம அம்மா மார்கலே எல்லா வேலயு பாத்து குடுத்து நம்ம வெறுமன உட்காந்துருப்போ ஆனா இப்ப அப்பிடி கெடையாது நம்மதா எல்லா வேலையு பாக்குறோ அது வந்து ஆ அத எனது மறக்க முடியாத சைல்டுஹுட் மெமரிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அதுல அந்த மாரி ஒரு விஷயங்கள் இருக்கு
ஆமா கண்டிப்பா அ அதாவது நாலா வந்து எப்பிடின்னா காலையில அ அதாவது நெறைய பொண்ணுங்கதாத ஸ்கூல்ல எல்லா சொல்லுவாங்க நா வீட்ல அம்மாக்கு ஹெல்ப் பண்ணே காய்கறி கட் பண்ணி குடுத்தே அப்பிடில்லா வந்து அ ப்ரெண்ட்ஸ் எல்லா சொல்லுவாங்க நாலா வந்து இதுவரைக்கு ஸ்கூல் படிக்கிற டைம்ல அம்மாக்கு ஒரு ஹெல்ப்பு பண்ணத இல்ல எல்லாமே அவுங்கதா பண்ணி குடுப்பாங்க ஆ ஸ்க சைக்கிள்தா போவோ ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஜாலியா அரட்ட அடிச்சிட்டுதா போவோ அதுக்கப்புறோ நைட் ஸ்டடி சொல்லி ஒன்னு வப்பாங்க அது வந்து நைட் ஸ்கூல்லே பாத்திங்கன்னா அதாது அங்க ஈவினிங் விட்டுருவாங்க ஸ்கூல் ஒரு ஃபா ஃபையோ கிளாக்வந்து அ கிளாஸ்வச்சி முடிச்சிடு அதுக்கப்பறோ வீட்க்கு போய்ட்டு திரும்ப வந்து அ சிக்ஸ் தேட்டிக்கு வந்து ஸ்கூல்லுக்கு வந்தரரு அ அங்கயே வந் து சாப்பாட்ல ந நைட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு அங்கயே சாப்ட்டு படிக்கணும் அந்த மார்லா சொல்லுவாங்க அதெல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கும் அதாவது காலையில நாலு மணிக்கே எழுப்பி உட்டுருவாங்க அதெல்லாம் கொஞ்சம் புது அனுபவமா இருந்துச்சி இப்பல்லாம் நனைக்கும் போது ஆ அந்த லைப்லா நம்பளுக்கு திரும்ப கடைக்குமா அவ்ளோதா ஆ அந்த மாரிலாம் தோணும் ஒங்களுக்கு அந்த மாரிலாம் எதோ அனுபவங்கள் இருக்கா
எனக்கு அந்த மாரிலா எந்த அனுபவம் கெடையாது ஏன்னா எங்க ஸ்கூல் வந்து எங்க வீட்டு பக்கத்திலேதான் இருக்கு அதுவும் இல்லாமா இந்த மாரி நைட் ஸ்டெடி இதெல்லாம் அந்த ஸ்கூல்ல வக்க மாட்டாங்க அதுவும் இல்லாமா நம்ம சின்ன பிள்ளைல இருக்கமோது எங்க அம்மா எந்த வேலையுமே எங்கள செய்ய விட மாட்டாங்க எல்லா வேலையுமே அவுங்கதா செய்வாங்க அப்ப இருந்து இல்ல இப்பயுமே அவங்கதான் எல்லா வேலையும் செய்வாங்க ஸ்கூலுக்கு வந்து அவுங்கதான் கொண்டு வந்து விடுவாங்க அவுங்கதான் திருப்பி கூட்டு வருவாங்க இந்த அதுக்கப்புறம் வந்து வீட்ல வந்துட்டு ஸ்கூல் வந்து எட்ரைக்கு போகணும் திருப்பி வந்து ஸ்கூல் வந்து நாலு நாலரைக்கு விடுவாங்க திருப்பி வீட்டுக்கு வந்து சாப்ட்டு ஸ்நாக்ஸ் சாப்ட்டு டீ குடிச்சிட்டு திருப்பி ஆறு மணிக்கு டூஷன் கூட்டிட்டு போயிருவாங்க திருப்பி டூஷன்ல இருந்து எட்டு மணி கூப்ட்டு வருவாங்க அடுத்து நைட் சாப்பாடு அடுத்து தூக்கம் இந்த மாரிதான் வந்து ரொட்டீன் லைஃப் வந்து போயிகிட்டே இன்ச்சி ஸ்கூல் படிக்கும்போது நீங்க சொன்ன மாரி ஆ சைக்கிள போற அந்த அனுபவமும் எனக்கு கெடையாது ஆ நைட் ஸ்டெடி வச்சி கால்ல நாலு மணிக்கு எழிப்பிடுவாங்க அந்த மாரிலாம் எதுவுமே கெடையாது ஆனா வந்து அதெல்லாம் நல்லவங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்க இல்ல அந்த மாரி இருக் கற மோதெல்லாம் ஃபிரெண்ஸ் கூட
ஆமா கண்டிப்பா அதாவது நைட் ஸ்டெடி தான் நான் எப்ப சொல்றன்னா ஆ டென்து ஆ அந்த டைம் மட்டும் வச்சாங்க அதுக்கப்புறம் பிளஸ் டூ படிக்கல எல்லாம் வக்கல அது ஏன் தெரியில ஆ சில ரீசன்கள்னால வக்கல ஆ டென்த்து மட்டும் தான் வச்சாங்க அத அதுதான் ரொம்ப நல்ல ஜாலியா இருக்கும் ஃப்ரெண்ஸோட சாப்பாடு எல்லாமே ஷேர் பண்ணிக்குவோம் அப்புறம் வந்து வெளியில வந்து ஒரு கட வச்சிருப்பாங்க ஒரு அக்கா அங்க வந்து ஸ்நாக்ஸ்லாம் வச்சிருப்பாங்க அதாவது இப்ப எல்லாம் என்ன ஏதேதோ புதுசா ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கு அப்போல்லாம் வந்து இந்த கடல மிட்டாயி ஆ அப்புறம் வந்து ஒரு ரோஸ் கலர்ல ஒரு பேப்பர் மாரி இருக்கும் ஒரு அப்பலம் மாரி பெருசா நல்லா ஈ ஈக்கும் ஆ அந்த மாதிரி அதெல்லாம் இப்போ சாப்டவே ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஆனா பொறந்து அதுல்லாம் அப்போ சாப்ட்டதா இப்பல்லாம் அதெல்லா கெடைக்கவே மாட்டிது ஆ வேற அனு பவங்கள் உங்களுக்கு என்ன பள்ளி கல்லூரி அந்த மாதிரி என்ன அனுபவங்கள் இருந்தாலும் நீங்க சொல்லுங்க
நீங்க சொன்ன ஒனதே எனக்கு ஞாபகம் வருது நாங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இப்பல்லாம் பிள்ளைங்க என்ன ஜங்க்கு ஃபுட்டு அது இது ஐஸ்கிரீமு கேக்கு சாக்லேட் இந்த மாரிதான் வாங்கி சாப்படுது ஆனா நம்மலாம் ஸ்கூல் விட்டு வரும்போது ஸ்கூல் வாசல்லே வந்து பெட்டிக்கட மாரி வச்சிருப்பாங்க ஆ மாங்கா நெல்லிக்கா அப்புறம் வந்து கொய்யாக்கா அப்புறம் வந்து நவாப்பழம் அப்புறம் எலந்த வட எலந்த பழம் இந்த மாரி விஷியங்கள் தான் வந்து விப்பாங்க நாங்க ஸ்கூல் விட்டு வரும்போது டெய்லியு ஆளுக்கு ஒரு ஒரு கொய்யாக்கா வாங்கி தருவாங் க எங்க அம்மா அது உப்பு தடவி நல்லா டேஸ்ட்டா இருக்கும் அதும் காயா வாங்கி தருவாங்க நானும் என் தங்கச்சிம் சாப்ட்டுகிட்டே வீட்டுக்கு வருவோ கரட்டா வீடு வந்துரும் இந்த மாரிதான் வந்து எங்களோட ஸ்கூல் லைஃப் வந்து நடந்தது உங்க ஸ்கூல் லைஃப்ல இந்த மாரி எதும் கடைகள் வித் து நீங்க நல்லா என்ஜாய் பண்ண எதும் அனுபவம் இருக்கா
அத நா சொல்ற ஒரு அக்கா வந்து ஒரு வீடு அது ஸ்கூல் பக்கமே ஒரு வீடு இருக்கும் அவுங்க வந்து வச்சிருப்பாங்க ஆ அங்கதான் வந்து ஆ அதாவது எப்போ எப்ப போவோனா ஆ இன்ட்ரவெல் வந்து விடுவாங்க அப்ப போய் சாப்டுவோம் அப்புறம் வந்து லன் ச் பிரேக்ல போய் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்டுவோம் அதுக்கப்புறம் அவ்ளோதா ஆ ஸ்கூல் வந் து ஆ அதுக்கப்புறம் எடையில ஒரு மூணு மணி போல விடுவாங்க ஆனா இப்பல்லாம் பாத்தீங்கன்னா த்ரீ தேட்டிக்கே வந்து ஸ்கூல் ஓவர் ஆயிருது ஆனா நான் படிக்கிற காலத்துலலா பாத்தீங்கன்னா ஆ ஸ்கூலே வந்து போர் போரோ போர் தேட்டினு நெனக்கிறே அந்த டைம்ல தான் ஓவர் இப்பல்லாம் வந்து கொழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்கூல்ல எல்லாம் வந்து சலுக குடுக்கறாங்க ஸ்கூலுமே பாத்தீங்கன்னா த்ரீ தேட்டிக்கு நாலாம் அப்பல்லாம் வந்து ஸ்கூல் படிக்கமோது எப்படா ஸ்கூல் விடுவாங் க அது பாத்தீங்கனா புழ் அதாவது எதாவது ஹோம் ஒர்க் எழுதாம போயிருப்போம் அப்ப பாத்தீங்னா ஐயோ இந்த மிஸு வந்துடக்கூடாது இன்னைக் கி லீவ் போட்டுருக்கணும் இவுங்க அந்த மாரிலாம் யோசிப்பேன் அதுக்கப்புறம் ஆ செரி ஆ அதுக்கப்புறம் வந்து என் டைம பாப்போம் ஆ இன்னும் ஸ்கூல் மணி ஆகல எப்பதான் வீட்டுக்கு போறது இந்த மாரி எல்லாம் யோசிட்டு இருப்போம் ஆனா இப்பெல்லாம் என்ன தோணும் ஆ ச கொழந்தைங்களாவே இருந்திருக்கலாமோ இப்ப எவ்ளோ கஷ்டம் வாழ்க்க ம் அதாவது எதுக்கு சொல்ற இந்த வீட்டு வேல அப்புறம் அப் இப்பல்லாம் நம்ம ஜாலியா இருந்தோமா அது என்ன சொல்றது அவுங்கவுங்க அதாவது நம்ம வளந்துட்டோம்னாலே எல்லாமே வந்து மாற்றம் வரும் அத நம்ப ஏத்துக்கிட்டுதான் ஆகணும் இருந்தாலும் சொல்றன் அந்த காலத்து அப்போ நம்ப இருந்து ஜாலிக்கும் இப்ப இருக்கிறதுக்கு நறையா வித்தியாசங்கள் இருக்குல்ல உங்களுக்கு அந்த மாரிலாம் அனுபவங்கள் இருக்கா மிஸ் வராம எதும் ஹோம் ஒர்க் எழுதிட்டு போகாம அந்த மாதிரி அடி வாங்கனது அந்த மாதிரி அனுபவங்கள்லா இருக்கா
அதெல்லா கண்டிப்பா இருக்கு நீங்க சொன்னதெல்லா உண்மதா அப்ப இருக்க நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும்மோ நல்லா என்ஜாய் பண்ணோ லைஃப்ல எல்லாமே நல்லது கெட்டது எல்லாமே கலந்துதான இருக்கு லைஃபுங்கிறதே அதுதானே நம் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போது நல்லா என்ஜாய் பண்ணிட்டோ இப்ப வந்து நம்ம பிள்ளைங்கள என்ஜாய் பண்றக்காக நம்ம வேல பாக்குறோ அப்டின் நாம நெனச்சிகவனு நம்ம அம்மாக்கள்லா எவ்ளோ தியாகம் பண்ணிருப்பாங்க அத கம்பேர் பண்ணும் போது இதெல்லா எதுவுல்ல அப்டின் நெனச்சோம்னா லைஃபு வந்து நம்மளால நல்லா சர்வே பண்ண முடியு நீங்க கேட்டது மாரி என்னோட இது லைஃப்ல இரு க்கு நம்ம வந்து சின்ன கொழந்தைங்களா இருக்கும் போது இந்த ஸ்கூல்ல வந்து ஹோம் ஒர்க் எழுதாம போயி வெளில நிக்க வக்கிறது இதெல்லா நடக்கதா செய்யு மறந்துட்டு போயிர்றது இல்லாட்டி வந்து நோட்ட வீட்ல வச்ட்டு போயிறது இந்த மார்லா நட நடந்துருக்கு ஆனா இப்ப இருக்க கொழந்தைங்கல்லா வேணுனே ஹோம் ஒர்க்கே எழுதாதுக எழுதமாட்டே எழுத மாட்டே சொல்லி அழுது புடுச்சுக்கிட்டு சும்மா ஸ்கூல் போயிட்டு பெற்றோர்கள் தா வந்து ஸ்கூல்ல வந்து பொய் சொல்ற மாரி இருக்கு ஒடம்பு சரியில்ல மறந்துட்டு வந்துட்டா அப்டிங்கிற நெலமைல நாம வந்துட்டோ என்ன சொல்றீங்க
ஆமா கண்டிப்பா நீங்க சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மதா எ பைய அதாது இப்போ இல்ல முன்னாடில்லா பாத்தீங்னா எழுத மாட்டா இப்போ கொஞ்சொ ஓரளவுக்கு அவனுக்கு தெரிஞ்சிச்சு அதுனால எழுதிப்பா முன்னாட்லா எழுத மாட்டா நாந்தா அவுங்க மிஸ்ஸுக்கு வந்து வாட்ஸப்பு குரூப் ஒன்னு வச்சிருப்பாங்க அதுல வந்து இந்த மாரி பையனுக்கு வந்து கொஞ்சொ ஒடம்பு சரியில்லாதனால அவெ எழுதல அப்டின் சொல்லி குரூப்ல போட்டு விட்றது அ அப்பதா அவனுமே ஸ்கூலுக்கு போவேன் சொல்லுவா இல்லனா அழுகுவா நா இன்னக்கி போ மாட்டே மிஸ்ஸு ஹோம் ஒர்க் எழுதலன்னா அடிப்பாங்க நா போமாட்டே நீ சொல்லு அப்பதா போவே அப்டின் சொல்லி சொல்லுவா சரி தோழி டைம் ஆயிர்ச்சு நம்ம நாளைக்கு வேற ஒரு தலைப்போட பேசலாம்
ஓகே பாய்